ஹலோ கேக்குதா டி படுத்துட்டு இருக்கேன்டி சூப்புக்கெல்லா வேக வச்சேன்
ஆஹ் என்னென்ன சூப் போட்ட இன்னிக்கி
கொள்ளு முருங்கீர பூண்டு கருப்கவுனி கஞ்சி
சேரி சேரி கருப் க்கவ்னி உனக்கு புடிக்குமா
நா செய்வே ன தவர குடிச்சதே கடயாது
இதுவரிக் டேஸ்ட் பண்ணதே இல்லயா
உப்பு மட்டும் பாப்பே உப்பு மட்டும் பாப்பெ கஞ்சில குடிச்சது கடையாது உப்பு மட்டு நக்கி பாத்துட்டு அப்டியே ஊத்தி குடுத்துடுவேன்
சேரி அதா வெயிட் லாஸ்க்கு நல்லா ஹெல்ப் பண்ணுமா இப்படியா
பாப்பாங்க
பாப்பா தூங்கறா தம்பி தூங்கறா இப்பதா அவ படுத்திருக்கா
சாப்ட்டாங்களா
ஆ சாப்ட்டா
என்ன செஞ்ச
முட்ட தோச செஞ்சே அவங்க ரெண்டு பேருக்கு அப்பறோ மதிய ரெண்டு பேருக்கு அளவா கொஞ்சோ வி செஞ்சனா ஒரு டம்ளர் மட்டு கொழந்தைங்க உ மாமியார் வீட்ல
ஜ
கொழந்தைங்களுக்கு மட்டு ஒரு டம்ளர் போட்டே டி ஜீரக சம்பாரிச்சி போட்டு ஒரு கொஞ்சோரு ஒரு ஒரு ஆறு ஏழு பீஸ் மட்டு பெரிய பீஸா இருக்குல அது எடுத்து போட்டு சிக் கன் பிரி
வாய்ஸ் பிரேக் ஆகுது
ஏ அவுங்குளுக்கல்லவா செஞ்சிட்டே
கேக்குதா நா பேசறது ஒனக்கு ஹலோ
ஒன் பேசற்து கேக்கிலியா
திடீர்னூ உ வாய்ஸ்சு கேக்குது எனக் எப்டி கேக்குதுனா விட்டு விட்டு கேக்குது
நல்லா கேக்குது உனக்கு
ஆ இப்பே கேக்குது ஆ இப்பே கேக்குது
உனக் கேக்குது இப்போ
ஆம் மா அப்பலே எனக்கு விட்டு விட்டு கேட்டுச்சு ஆமா இது மட்டு கொஞ்சோ க்ளியர்ரா கேக்கா மாட்டுது நம்ம கரெக்டான ஒரு எடத்துல இருந்தாதா கேக் கேக்குது இந்த கால ஆ டவர் ப்ராப்ளமா இருக்கு அப்பறோ உட் குடுத்தியா பிரியாணி
பிரியாணி கொஞ்சோ முட்ட தோச கொஞ்சோ விட்டா
உனக்கு அப்ப மதிய என்ன சாப்ட
நா மதியம் வந்து அதான் சிக்கன் சிக்கன் தொ சிக்கன் கிரேவி முட்டை தொக்கு அப்புறம் ரசசாதம் மூணு வச்சு சாப் டச்சு நைட்டுக்கு தோச ஊத்தி அந்த முட்ட தொக்கு கொஞ்சோ சிக்கன் கிரேவி கொஞ்சோ வச்சு சாப்டாச்சு ஏ டின்னர் முடிச்சு ஹா
சிக்கன் யாரு வாங்கணா மதியோ
சிக்கன் என் கொழுந்தியா வாங்கிட்டு வந்தாங்க
ஆ ஹ அவங்க செஞ்சாங்களா
ஆமா அவங்களே செஞ்சு
கிரேவியா
ம் கிரேவி நல்லா கெட்டியா வப்போல்ல
ஆ
ஒரு மாரி செமி கிரேவி மாதிரி நல்லா
ஆ ஆ
அரச்சு போட்டு செஞ்சிந்தாங்க
நீ சாப்ட்டியா நைட்டு
நா சாப்புட்டே தோச போட்டுதா சாப்ட்டே அப்புறோ நீ என்ன செஞ்ச இன்னக்கி என்ன சமையல்
ஒன்னு செய்லடி எனக்கே வயி வெறு தக்காளி சாப்பாடு மட்டுதா மதிய செஞ்சே அதுவே இருந்தது ப்ப பப் க்கத்தில எங்க வீட்டு பக்கத்தில ஒரு அக்கா இருஞ் சில்ல அந்த அக்கா வீட்டுக் போனே சப்பாத்தி குடுத்து டுச்சு அந்தக்கா பன்னீர் கிரேவியு சப் பாத்தி அது இருக்கு சாப்
அங்க எல்லாருகிட்டயு நல்லா மிங்குல் புதுசா போன எட்த்துல
அவ்ளோவள்லா கு்ளோஸ் ஆகல பேசுவே எல்லாத்துட்டயு
அப்புற எப்பிடி போ போஸ் சாப்பாட்லா
இந்தக்கால்ல டி நா அங்க இருந்தெல்ல ஃபஸ் ட்டு முன்னாடி பழைய வீடு பக்கத்துல ஒரு இந்திக்கார அக்கா இருக்குமுல்ல உனக் தெரியாது நீ வரும்போது அக்கா காலி பண்ணிர்ச்சு அ அந்த அக்கா புள்ள கை கீழ உழு ந்து கை ஃபிராக்சர் ஆயிருச்சா அதனால போய் பாத்துட்டு கொஞ்ச தி ஸ்நாக்ஸ் எல்லா வாய்ங் கொண்டு போய் பாத்துட்டு அப்புற வந்தே வருமோ து சப்பாத்தி எப்ப போனாலு எனக்
ஏ அவுங் நல்லா செய்வாங்கள்லடி சப்பா தீ ஹிந்தி சூப்பரா அசால்ட்டா செய்வாங்கல்ல அ சூப்பராரு கு எனக் தெரிஞ்ச ஒரு ஏன்ட்டி இருக்காங்க இன்கம் டேக்ஸ் கோட்ரஸ்ல இந்தாங்க வாழ்க்கையு அப்பிடிதா சூப்ப
அந்த அக்கா வித்தவுட் ஆயில்ல தா செய்யு ஆயிலே போடாது
ஆயில் இல்லாம தா செய்றாங்
உம் நம்மள மாரியில்லா சுட
ஆனா சாஃப்டா இருக்குடி அவுங்க செஞ்சா எவ்ளோ சாஃப்டா இருக்கு ஆஹ் ஆஹ் அவுங் சப்பாத்தி பாத்தீங்கன்னா அப்டியே சதுரம்மா
உம் எனக்கு சொல்லி குடுத்துருக்கு அந்த அக்கா
எனக்கு அந்த லேயர் சப்பாத்தி சொல்லி குடுத்தாங்
லேயரு அப்புற புல்கா புல்கா இருக் க்குள்ள அதுவு சொல்லி குடுத்துச்சு ஓ செஞ்சே டி நா ட்ரை பண்ண வந்துச்சு எனக்கு
நம்ம பிராக்டிக்கலா செஞ்சோம்னா கொஞ்சோ நல்லா இருக்கும்ல்ல என்னிக்கா சொன்னால் பூவி வந்தானா எனக்கு சொல்லித்தா செரியா
ஆஹ் நம்ம அவ வீட்டுக் போ ம்முள்ள இங்கதான பதில அப்ப செய்யிலா எடையில எனக் க்கு ஒரு மாரி மனசே செரில மீட்
போலாமா போலாண்டி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்
சொ சொல்லு நீ சொல்லு
நா சொல்றே இரு இப்ப இப்போ திடீர்னு கேட்டா சொல்ல முடியாதுள்ள ஏ நாளைக்கு முடிஞ்சா ஓகே எடையில பிளான் பண்ணோ கொழப்பிரு இருபத்தேழாந்தேதி சொல்லிருக்
நானா இ்வ ளா உட்டுட்டு தா ஏனா இவ ஸ்கூல் போய்ருவா இல்ல அவ்வள உட் உட்டுட்டு வேலய முடிச்சட்டு நீட்டா கெளம் நீயு புள்ளைய அம் வெச்சிட்டு அவங்கள பாத்துக்க சொல்லிட்டு பையன மட்டு தூக்கிட்டு வந்துரு ஆ ஃபுல்டே இருக் த்து வா அப்பதா
அதா கரெக்டா இருக்கு
சேரி
ஆ ஃபுல்டே ஸ்கூல் வெச்சாலு இவளுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டர மணி வரைக்கு வெப்பாங்கன் நெனைக்கிறே அதுக்கு மேல இருக்காது எப்டின் பாப்போ ம் போன கடைல எதாச்சு ஆடர் பண்ணிக்கலான்டி
சேரி வாங்க்லா ம் செய்வாங்கற
ம் எதாது
கடைல ஆடர் கொஞ்சோ ஜாஸ் கிரில்லு வாங் க்கலா மீதி வேனா நம்ம செஞ்சுக்லா
ஓகே நீ என்ன பண்ற வரும்போது அப்படியே போய் வாங்கிட்டு வந்துரு வண்டி புக் பண்ணி தானடி வருவே நீயே வரும்போது அப்படியே அங்க போய் வாங்கிட்டு வந் வீட்
சேரி என்ன வேணும் சொன்னீங்கன்னா ந கையோடு வரும்போது வாங்கிட்டு வந்துரு
ஆம்மா வாங்கிட்டு வந்துட்டீன்னா நம்ம அப்டியே மதியம்லஞ்சு சாப்ட்டுக்கலா மொதல்ல இப்ப எனக்கு என்னன்னா ரெ ம ரெண்டு கட்டான் டைம்ல விடுறாங்கல அப்படி விட்டாங்கன்னா நம்ம எப்ப க இவள கூப்ட்டு வறதுன் இருக்கும் அதா யோசிச்சுட்டு இருக்கேன்ட பண்றதுன்னு
இப்ப நீ வீட்டல இருந்தாலும் யாரு போய் பாப்பாவ தூக்கிட்டு வருவா
பாய் அஷ்வின் அ கூப்புட்டு வந்
ம்
ஆனா இப்ப என்னன்னா அப்டி கூப்ட்டு வந்துட்டாங்கன்னாலும் ஆ இப்ப வீட்ல யா நா இல்லாம இரு அவ மட்டும் இருப்பால எங் வீட்ல மாமியார் இருப்பாங்க ஓகே பட் அவ மட்டு க மாதிரி இருக்கும் அப்புறோ கொழந்தைய விட்டு போ உங்களுக்கு அம் நல்ல யோஸ்
அப்படிங்கிறியா அப்போ உன் புருஷன் மாதிரியே தூக்கிட்டு வர மாதிரியே இருந்தன்னா கொண்டு வந்து நம்ம கிட்ட வுடாதா
விடாதானா ல்ல இதுகிட்ட சொல்லிட்டு ட்டே வர முடியாது என்னால சொல்லிட்டு வந்தோம்னாலே மூதிட்டு உனக்கு சொல்றது எனக்கு புரி நானே சொல்லாம தான் வந்தாகுனோம் சொல்லிட்டு வந்தம்னா ஆல்ரெடி மூஞ்சி காட்டி விட்டுருச்சு ச்சுடி வீட்டுக்கு போயி என்னாச்சு மூஞ்சி காட்டி விட்டுருச்சு அவ வீட்டுக்கு போனாதான் நான் லொல்லு நாயம் பேசுறேனாமா அப்படி இப்படிங்குதுனா
ம்
என் அப்படியே சொல்லுது நீ நீங்க போனா தான் ரொம்ப ரொம்ப வாய் பேசிட்டு இருக்கே அதுக்கு முன்னாடி நீ நல்லாதான் இருப்ப அ அப்படி சொல்லுதுங்கல அப்புறம் நான் எனக்கு ஒரு மாதிரி மூடு அவுட் ஆயிடிடுச்சு என்ன ஒகே னா வீடு பாத்து நா போ பாத்துட்டே ஒரு வீடு ந்து ஆஹ் அவ்வளையும் வர சொல்லிக்கலாம் அப்படின்னு அந்த மாரி கொஞ்ச நாளைக் அமைதியா இருக்கலாம்ட்டு இருக்கேன் ஆனா வேணா போற மாரி இருந்தா எங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்லிபோனா வரேன் சனி ஞாயிறும் அந்த மாரி டைம்ஸா சனிக்கிழமை போயிரலாமா
ஆஹ் சரி ஆமா
ந்து எங்க அம்மா வீட்டுக்கு போய்றேன்
உம் சரி அப்ப லீவு தானே இதுங்களுக்கு
ஆமா ஞா இங்கலாம் ஃபுல்லா அங்க இருந்துட்டு மைட் கீலந்துட்டு ஞாய்க்கழம் அ வேணா முட்டன் வந்ர்அ அப்படிதா பண்ணணும் சரியா நல்லா இருக்க ஆனா யார் தொந்தரவும் இருக்காது யாரும் நம்மளய ஒண்ணும் சொல்லவும் வர சனிக்கிழம அந் மாரி தா பண்ணி பாக்லாமா அவகிட்ட பேசிட்டு சொல்லாமா
ஆமா நாளைக்கே லவ்டேன்நே என் கேட்டுட்டு சொல்லு எனக்கு
உஉம்-இதுல கான்பிரன்ஸா இருந்தா நல்லா இருக்கும்ல பேசுறது
ஆ அது கொஞ்ச கிளியரா கே கேக்குற எல்லா கத்துன்டுதா இப்டி புடுச்சு குர்த்திருக்காங்க என்னமோ
ஆமா நாம சும்மாவே கத்துவோம் நம்ம சும்மாவே கத்துவோம் சும்மா பா ப வ ன்து ஆங் ஏன் எதுக்கட் பண்ற
ஏ அ ஆங் நார்மல் கால் கூப்பட்ற இரு
லூசு